வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள்
நா நன்றாக இருக்கிறேன் நீங்கள்
நானும் நன்றாக உள்ளே எங்கள் வீட்டில் ஒரு தூரமான ஒரு பயணம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அதரில் கலந்து கொள்கிறீர்களா என்று கேட்கலாம் என்று அழைத்தேன்
ம் என்ன ஊருக்கு செல்கிறீர்கள்
நாங்கள் இப்பொழுது கொடைக்கானல் மற்றும் கேரளம் பகுதி அப்படி செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கும் ஏதேனும் சஜெஷன்கள் இருந்தால் நீங்கள் கூறலாம் அல்லது எங்கள் கூடயே நாங்கள் எடுக்கும் முடிவிற்கு ஒற்று வந்து எங்கள் கூடவே வரலாம்
செரி
ஒங்கள்க்கு விருப்பமா
ம் நீங்க அங்க போய் என்னென்ன பாப்பீங்கன் சொல்லுங்க
நாங்க மொதல போயிட்டு இங்கிருந்து மொதல்ல அதுக்கு பஸ் புக் பண்ணணு நம்ம பேருந்த ரெடி பண்றதுக்கே நமக்கு அமௌண்ட் ஒரு பத்தாயிர ரூபா ஆயிடு
ம்
அதுக்கப்றமா நம்ம நேரா கொடைக்கானல் செல்ல வேண்டியதா அங்க போய் குணா கொகை அந்த மூவி கூட வந்தது இல்லயா ஒரு கேரளா மூவி ஒண்ணு வந்தது அதுல குணா கொகையிலா காட்டுவாங்க அதுல ரெண்டு ம்ம ஒரு பசங்க கூட மாட்டிப்பாங்ளே அந்த மூவி அந்த மூவி எடுத்த இடத்துக்கு நம்ம போலா அங்க போய் நறியா பிளேஸ் இருக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கு அந்த மலைகள்ல்லா அப்டி பாக்கவே நம்மக் கண்ணு குளிர்ச்சியாருக்கு இங்க இருக்குற தயல மரங்கள்லா எவ்ளோ குட்டியா இருக்கு அங்கெல்லா பெருசு பெருசாருக்கு அத பாக்கவே நமக்கு ஆசையா இருக்கு அங்கியே தங்கிட்லா போல இருக்கு ஆனா என்ன நமக்கு காஸ் தா இருக்காது கையில அதுகப்புறமா நாம கொடைக்கானலில ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு
நீங்கள் சொல்வது பார்த்தால் எனக்கு ஒரு ஞாபகம் வருக்கிறது
சொல்லுங்கள்
நாங்க பத்தாம் வகுப்பு படிக்கும்போது கொடைக்கானலுக்கு சென்றிருந்தோம் பள்ளியில் உள்ள மாணவர்கள் அனைவரும்
மிக நன்று அப்பொழுது என்ன எந்த இடத்திற்கலாம் சென்றீர்கள்
அப்பொழுது நாங்கள் தொட்ட பெட்டா மலை என்னும் சொல்லக் குடிய உச்சிக்கு சென்றோம்
தொட்ட பேட்டா மலையா ம் சொல்லுங்கள்
அது கொடைக்கானலில் உள்ளதா ஊட்டியில் உள்ளதால் எ உள்ளதா என்று எனக் கு சரியாக ஞாபகம் இல்லை
அப்போ நீங்க எந்த இடத்துக்கு சென்றீர்கள் என்றே மறந்து விட்டீர்களா
ஆமாம் ஆனா அந்த இடத்தின் பெயரு தொட்டபேட்டா மலை ஏனென்றால் அதுதான் மிக உயரமான மழை தமிழ்நாட்டில்
ஓ நல்ல செய்தியை தான் கூறியிருக்கிறீர்கள் என்னா பாட்டு
தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்ட பரோட்டா அப்படி என்று ஒரு பாட்டு வரு
ஓ ஓ இப்பொழுதுதான் இதை நான் கேட்கிறேன் ஓ மிக நன்று உங்களிடம் பேசியதில் ஒரு பயனுள்ள செய்திய நான் இன்று கற் றுக்கொண்டேன்
நல்லது அங்கு சென்றோ அங்கு செல்லும் பொழுது ஒரு உயரமான லைட் ஹவுஸ் போல இருக்குமல்லவா அதுப் போல ஒரு அமைப்பு இருந்தது
ஆ
அங்கு சென்று பார்க்கும்போது மொத்த ச ஊரும் மிக சிறியதாக தெரியும் நாம் மட் மட்டு மே மேயில் அதாவது உச்சியில இருப்போ
அ பாக்கவே பயங்கரமாக இருக் உண்மையா அது
ஆம்மா பயங்கரம் இருக்கும் மிக அழகாகவு அபூர்வமாகவும் இருக்கும்
ஓ நன்று நன்று நாங்கள் கூட கல்லூரியில் நான் பட் டிக்கும் பொழுது கேரளா பயணம் சென்றிருந்தோம் நாங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் என் வகுப் ப்பில் படித்த மாணவர்கள் மற்றும் எங்களுடைய ஒரு ஆஸ் சிறியர் எங்கள் கூட வந்தார் நாங்க போய் கேரளாவில் ஒரு ஹவுஸ் மாரி எடுத்துருந்தோம் வீடு மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ரூம் இல்லாமல் ஒரு ரெசார்ட் மாரியே நாங்க எடுத்து தங்கியிருந்தோம் அப்பொழுது அங்கு நெறைய இடங்களுக்கு நாங்க செ சென்றோம் நெறைய இடங்களை நாங்கள் வந்து சுற்றி பார்க்க எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைந்தது அப்பொழுது அப்பொழுது நாங்கள் நைட்டு வந்து பிரியாணி எல்லாம் செய்து சாப்ட்டோம் அங்க பிரியாணி சாப்ட்டோம் பின்னர் கேம்ப் ஃபயர் போட்டு டான்ஸ் ஆடினோம் கும்மி அடித்தோம் நைட்டு ஃப்ரென்ட்சுங்களோடு ஒரே ரூமில் தங்கியது ஒரு மிக மகிழ் மகிழ்ச்சியான உணர்வை கொடுத்தது இப்பொழுது அத் நினைத்து பார்க்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த காட்சிகள் எல்லாம் என் கண் முன்னே வந்து வந்து போகிறது
நல்லது
பேச்சு பிறகு நாங்கள் இன்னொரு முறை எங்கள் ஃபேமிலியுடன் எங்க குடும்பத்தினருடன் அ நாங்கள் வந்து மூணார் சென்றிருந்தோம் அதுவும் கேரளாவில் ஒரு பகுதி தான் அங்கு சென்ற போதும் நாங்கள் ஒரு ஜீப்ப ப்படி வந்து ரெண்டுக்கு எடுத்துருந்தோம் ரெண்டு நாட்களுக்கு அங்கு நெறைய டேம்கள் அருவிகள் அந்த மாரி எடத்திர்க்கெல்லாம் நாங்கள் சென்றிருந்தோம் அப்பொழுது எல்லா இடத்துலயும் உணவு பெரிதாக நன்றாக ஒன்னும் இல்லை நாம் ஒரு இடத்தில் மட்டும் உணவு மதியம் சாப்பிட்ட பொழுது நல்ல சி சிக்கன் கிரேவி வருவல் நன்றாக தமிழ்நாட்டில் சாப்பிடுவது போல காரசாரமாக அங்கு கிடைத்தது பிறகு அன்று இரவு நைட்டு ஆ கடலக்கறியும் பரோட்டாவும் அங்கு சுட சுட நன்றாக இருக்கும் கேரளாவில் அத வாங்கி சாப்பிட்டோம் அப்டி ஒரு து அருமையான டேஸ்ட்டாக இருந்தது
உம்
நன்றான பயணம் அதல்லாம் நினைத்தாலே சந்தோஷமாக இருக்கிறது
நாங்கள் ஊட்டிக்கு செல்லும் பொழுது நாங்களும் ஒரு அருவியில் குளித்தோம் அந்த அறிவியில் நின்று ஆமா அந்த அருவியில் நின்று அந்த தண்ணீர் நம் தலையில் ஊத்தும் போது ஒரு சுகம் தருமே அடடா வர்ணிக்க வார்த்தைகளே இல்லே
ஆ நீங்க சொல்லும் பொழுது எனக்கும் ஒரு இன்சிடன் ஞாபகத்திற்கு வருகிறது நாங்களும் அறுவியில் குளித்தோம் அங்கு வந்து மிக சரியான கூட்டமாக இருந்தது அப்பொழுது ஒரே பயமாக இருந்தது அந்த ஸ்பாட் வந்து ஒரி ஒரு முனையில் நின்று கொண்டு நாம் குளிப்பது போல ருக்கும் அந்த அருவி கொட்டுவது அப்பொழுது என் குடும்பத்தினர் அனைவரும் அங்கு நின்று கொண்டார்கள் அது கொஞ்சம் சிலிப் ஆனாலும் வலிக்கி கொண்டு உழ வேண்டிய நிலைமையாக இருந்தது ஆனாலும் நாங்கள் தைரியமாக அங்கு போய் ஒரு குகை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அது உள்ள போய் உட்காந்துட்டா ஒன்னு தெரியாது ஆனா அதுக்கு உள்ள போற வரையு பயமாக இருக்கும் அல்லா அபிட்டி சரி ஃபோர்சாக தண்ணீர் மண்டையில் அடிக்கும் பொழுது மண்டையில் ஒரே வலியாக ருக்கு அதுக்கப்பரோ நாங்க அங்க போயிட்டு அப்பரோ அந்த மாரி அறிவிகளுக்குல்லா போனா நமக் கொஞ்சோ ட்ரெஸ் மாத்துறதுக்கு தா கொஞ்ச கஷ் டமா ருக்கு எடத்துலல்லா என்ன பண்றது அதுக்கப்றமா நாங்க இன்னொரு எடத்து கூட போனோ ஆ ம் பிளாக் தண்டர் போயிருந்தோ குடும்பத்தினரோடு ப்ளாக் தண்டரில் அருமையான நிகழ்வுகல்லா நடந்தது நாங்கள் அந்த த் ரீ டி மூவி மாதிரி ஒண்ணு இருக்கும் அது பாத்தோ அதுக்கப்றோ பேய் வீடு மாரி ஒண்ணு இருக்கு அத பாத்து பயந்தே போய்ட்டோ யெல்லாரு ஒரே பயமா ஆயிட்டோ ஃபேமிலில ஒரே ஃபன்னாக இருந்தது பிறகு அங்கிருந்து அங்க நறைய ரைட்ஸ்லா இருக்கும் அதுல வந்து ஒரு ஒரு மிக்சி கிரைண்டரில் போட்டு ஆட்டுவது போல ஒரு ரைடு இருக்கும் அதில் நான் போய் மேக்னட் போல ஒட்டிக் கொண்டேன்
ம்
திருச்சி அந்த ரைடு அதுக்கு அப்பறமாக மற்ற ரைடுகல்லாம் சென்று வந்தோ இப்போ ரீசன்டாக கூட என் பெண் தோழிகளுடன் நான் வி ஜி பி கூட சென்றிருந்தேன் நீங்கள் கூட வி ஜி பி போயிரிக்கீர்களா
நானும் என் வாழ்க்கையில் ஒரு முறை போயிருக்கிறே
அந்த உணர்வு எப்படி இருந்தது அந்த பயணம் என்னிடம் பகிர்ந்து கொள்ளிருக்கீங்களா
எஸ் அப்பொழுது நாங்கள் எங்கள் குடும்பத்தினருடன் போயிருந்தோ அப்பொழுது நாங்கள் ஒரு பேருந்து எடுத்துக்கொண்டு அந்த பேருந்தில் போனோ குடும்பத்தினர் அனைவரும் மொதலில் பேருந்தில் சென்று இடையில் ஒரு கடையில் நிறுத்தி சிற்றுண்டியை முடித்துவிட்டோம்
ஆனால் எனக்கோ போகும் மொழுதெல்லாம் ஒரே வாந்தி மயக்கமாக இருந்தது எனக்கு வண்டியில் போனால் வாந்தி வரும் அதனால நான் என்ன செய்
ம்
அதனால் நான் என்ன செய்வேன் என் ன்றால் வாயில் ஒரு மிட்டாயை போட்டு கொண்டு சப்பிக் கொண்டே வந்திருந்தேன் அந்த மிட்டாய் எனக்கு வாந்தி எடுக்கும் தருணத்தை கொஞ்சம் குறைத்து கொடுத்தது
ஓ மிக நன்று
ஆமாாம் அதுக்கப்பறம் அந்த இடத்துக்கு சென்ற பெறகு அதுக்கான நுழைவு சீட்டை வாங்கி னோ நுழைவு சீட்டின் விலை ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஏமாந்து விட்டோம்
என்னவாயி்ற்று
அதாவது நுழைவு சீட்டின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டு ட்டுமே ஆனால் நாங்கள் என்ன செய்து விட்டோம் என்றால் அந்த ஒரு பார்க்குக்கு மட்டும் எடுக்காமல் இன்னொன்றதுக்கும் சேர்த்து எடுத்து முன்னூறுவாய் அதிகமாக கொடுத்து விட்டோம்
அடடா ம் பின்னர் என்ன வானது
போனதோ அந்த ஒரு இடத்துக்கு மட்டுந்தா அதனால் எங்களுடைய முன்னுருவாய்ப் பாலாகி விட்டது
அடக் கடவுளே ம்
ஆனால் அந்த முன்னூருவாய் பாலாகக் கூடாது என்பது போல மனத் தில் நினைத்துக்கொண்டு அந்த முன்னூறுவாய் காசுக்கு வேண்டிய ஆட்டங்கள் அனைத்தையும் அந்த ஒரு இடத் த்திலயே நாங்கள் செய்து முடித்து விட்டோம்
என்னென்ன செய்தீர்கள்
சொல்கிறேன் கேளுங்கள் அங்கு நறைய ராட்டினங்கள் போன்றவை எல்லாம் இருந்துறது அதில் நாங்கள் ஏறும் பொழுது மிக பயமாக இருக்கும் என்று நினைத்து போனோம் ஆனால் அது ஓ ஒரு டம்மி ராட்டினம் அதில் ஒரு ப ஏங்கூட இல்லை குட்டி பசங்க கூட ரொம்ப சந்தோஷ்மாக ஆனந்தமாக வந்தாங்க அதுல நம்ம மேல போய் நிக்கும் போது அந்த அவ்ளோ எடமுமே நம்மளுக்கு ரொம்ப சின்ன சின்னதா தெரிஞ்சது
அது மிகவும் நன்றாக இருந்திருக்குமே மே
ஆமா இது போன்ற நம்ம நெறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இப்பொழுது நம்மள் காலை துண்டிக்கலாம்
நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்
அ